சொல்லுங்க
ஏன் டவர் இல்லையோ உங்களுக்கு
அதனால தா எனக்கு போகலேன்னு நெனைக்கிற அப்போ
ஆ ஆ ஆ எனக்கு ஃபர்ஸ்ட்டு இப்போ போகையுல ஆப்புக்குள்ளே உள்ள போகல ரொம்ப நேரோ கழிச்சுதா கால் போகுது
எனக்கு உள்ள லா போகுது உங்க நம்பர்லா போட்டு கால் பண்ணா அந்த இது மாரி வருல ஒரு இது இன்டு போட்டு ஒன்னு வருல அந்த மாரி வந்துட்டு இருக்கு
அப்டியா அப்போ கொஞ்ச ந நா பேசிட்டு நீங்க அப்றமாட்டி எனக்கு வேணா கூப்டுங்க கொஞ்ச நேரோ கழிச்சு
ஆ அந்த மறுபடியு இல்ல நீங்க பேசுனகப்றோ நா த் த ட்ரை பண்ணணா வந்துடு
செரி ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் அப்றோ கேக் எல்லா கட் பண்ணியாச்சா
ம் ம் அந்த பாட்டி அ இப்ப நடந்துட்டு இருக்கு முன்னாடி
ஆ
இப்பதா கேக் வெட்னோ எல்லா சாப்டுட்ருக்காங்க இப்பத்தா ஃபர்ஸ்ட்டு பந்தி போய்க்கிட்ருக்கு
சேரி ஓகே ஓகே நல்லா பெருசா பண்றாங்ளோ ஃபஸ்ட்டு பர்த்துடேவா
இல்ல சிஸ்டர் செ ஏழாவது பொறந்தநாளூ
ஓ நானா எப்பயுமே நல்லா பண்ணுவாங்ளோ
அவங்க அப்பாவு அம்மாவு லண்டன்ல இருக்காங்க
ஓ சூப்பர் ஆ அப்றோ என்ன உங்கள சுத்தி இருக்குறவகளே பெரிய பெரிய ஆளா இருக்காகளே
இல்ல அவங்க இப்பதா போயிருக்காங்க இப்பத்தான் இப்பத்தானு இல் ல அவங்க போய் இப்ப நாலு வருஷொ ஆச்சு நெனைக்கிறே அங்க போய் ஒரு கொழந்த பொறந்துச்சி ஒரு ஆள் மட்டுந்தா வேலைக்கி போறாங்க மாச மாசோ இந்த இது லட்ச ரூபா கட்னதுக்குலா இது போட்ணுல்ல அவங்க அதெல்லா கட்டணு கட்டி அவுங்க டெலிவரி அது இது அப்டின்னு அவளுக்கு ரெண்டு வயசு ஆயிருச்சி இதோட
ஓகே ஓகே அவங்க என்ன நல்லா படிச்சிருக்காங்களோ
படிக்க போறோன்ட்டு விசால போனா
ஆ
அப்றோ ஹஸ்பண்ட்டு கூட்டி போலா போலம்மா அந்த மாரி படிக்க
ஓ ஒரு ஆள் விசா படிக்க போயிட்டு அவங்க மூலோ ஹஸ்பண்ட்ட கூப் டுக்கிட்டாங்களா
ஆ அவங்க மூலியமா ஹஸ்பண்ட்ட கூட்டிக்கிட்டாங்க அங்க போனோனே அப்பறோ கொழந்த பொறந்துச்சி
ம்
அப்டி அங்கயே இருக்காங்க அந்த விசாவ என்ன ப அது என்ன பண்ணாங்கனா அத வித்துட்டாங்க
ஓ இந்த மாரில்லா வச்சி நம்ம எங்குட்டாவது போயிரலாமா
என்னங்க
இல்ல இந்த மாரிலா இருக்குறவகள வச்சி எதாது ட்ரை பண்ணி நம்மளு போயிர்லாமானு கேக்குற லண்டனுக்கு
அ ஆ என்னைக்குமே ஒரு விஷ்ய என்னன்னா நம்ம நம்மளாவே இருந்துருனு
கரெக்ட்டா சொல்றிய செய்ய மாட்டாங்க
யோசி அவங்க யோசிச்சாலு அவங்க யோசிக்க மாட்டாங்க அவங்க யோசிச்சாலு இவங்க யோசிக்க மாட்டாங்க, கேட்டு அசிங்க பட்றதுக்கு நம்ம வந்து தனிப்புற முறையில இப்ப உங்கள மாரி ஒரு பழக்க மூலியமா போனா கூட அது வந்து சொல்லி காட்ட மாட்டீங்க நாளைக்கு நா நா உங்க ள்ட்ட வாங்னாலு செரி உங்கள்ட நீங்க ஏங்கிட்ட வாங்னாலு செரி அது நம்ம கூட போய்டு இவைங்கல்லா காலத்துக்கு சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க நா குடுத்தே நா இது பண்ணே நா தூக்கிவுட்டே நா எறக்கி வுட்டே அப்டிம்பாங்க இது நமளுக்கு தேவையா நம்ம பாட்டு பாத்துகிட்டு போ வேண்டியதா ச ஏழு வருஷோ ஆச் சி நா யாரு வீட்டு வாசல்லயு நின்னது கெடையாது யார்ட்டையு ஒத்த ரூவா தாங்கனு நா கேட்டது கெடயா என்னால முடிஞ்ச என்னால முடிஞ்சா செய்வே முடியலையா நா பாட்டுக்கு இருப்பே அவ்வளோதா யார்ட்டையு உதவினு நா கேட்கவே மாட்டே
ம், ம் ம்
எனக்கு எனக்கு மணி கவிதானா எனக்கு ரொம்போ புடிக்கு ரொம்ப உயிர் அவங்க ரெண்டு பேரு எனக்கு ஏ கூட பொறக்காதவந்தா அண்ணே
ம்
ஆனா ஏ கூட பொறந்தவனுக்கு மேல
கரெக்ட்டு மணி அவுங்கள அக்காவு அக்கா வீட்டுக்காரு பேசி கேள்விப்பட்டிருக்கே ஆனா வந்து கவிதா அவுங்கள பாத்தது இல்ல நா
அப்பிடியா ஆ அவுங்கதா அவுங்கதா
ஆ ஆ
ஆ கரெட்டு கர்ட்
ஆ ஆனா அவங்கல்லா என்னைய பாத்துருக்க அத சொல்லூ இது நம்ம பாத்தது இல்ல கவனிச்சு
கவிதா கவிதா அண்ணிதான ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க அப்டியா இல்ல மணி அண்ண ஃப்ரெண்டா உங்களுக்கு
ம்ஹு மணி அண்ணனு அந்த கவிதாவு இவக ரெண்டு பேருக்கு ஃப்ரெண்டு அக்காக்கு அக்கா வீட்டுக்காருக்கு ஆமா ஆமா இல்ல எனக்கு எனக்கிட்ட யாரு பேசனது இல்ல பாத்ததுதா
ஆ அவங்க சொ சொன்னாங்க நா அந்த குரூப்ல போன ஐயோ அத பத்தி இங்க பேசக்கூடாதா தெர்ல ஆ சரிங்க
இல்ல நார்மலா பேசுங்க பேசுறது தான எல்லாமே
ஆ எனக்கு இந்த இதுல ஒரு இதுல சேத்து உட்டாங்க அதுக்குள்ள போக பயமா இருக்கு எனக்கு இந்த அது டைப்பிங் அந்த இதெல்லா நீங்க சேந்திருக்கீங்களா
ஆமா இன்னைக்கு போட்ருக்காங்க இன்னைக்கு சார் கூட கால் பண்ணி பேசியிருக்காங்க அது என்னன்னு இன்னு கன்ஃபார்ம் ஆமா கன்ஃபார்ம் இன்னு பண்ணல
அவரு அடிச்சாரு நா எடுக் அதத்தா சொல்ல வந்தே நானு அ
பிள்ளைங்களா எங்க
எல்லா கேக்கு வெட்ற எடத்துல நிக்கறாங்க நா மட்டு இந்த பக்கோ வந்துட்ட
அவூங்க என்ன ரிலேஷன் உங்களுக்கு இப்ப இந்த கேக்கு வெட்டுதுல அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன ரிலேஷன்
எனக்கு மருமக
மருமகனா சொந்த தம்பியா
எங்க சித்தி பைய எங்க அம்மா கூட பொறந்தவங்க
அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு அப்ப அவுங்க அவுங்க ஒய்ஃபு இல்ல லண்டன் போயிருக்கே அதுக்காக கேக்கறே
அ அவுங்க வந்து ஏதோ ஒரு டிகிரி மட்டு முடிச்சிருக்கது என்ன டிகிரின்லா தெரில ஆனா படிச்சிருக்கு எதோ இதுக்கு போயிர்ச்சு
வயசு என்ன அதுக்கு
அந்த புள்ளைக்கு வயசு என்ன இருக்கு இவனுக்கே வந்து இருவத்தி ஒம்போதோ இருவத்தி ஏழோதா இல்ல இல்ல அவ்ளோ கூட இருக்காது அவ வந்து இருவத்தி ரெண்டு வயசுக்குல கல்யாணம் பண்ணிட்டா
ஓ அந்த பொண்ணுக்கு ஒரு இப் இப்ப அந்த பொண்ணு ஊர்ல இருக்குன்னா அதுக்கென்ன வயசு இருக்கு
அவளுக்கு வந்து மிஞ்சி மிஞ்சி போனா இருவத்தஞ்சு இருவத்தாறு அவ்ளதா இருக்கு
ஓ ஓ அதாவ ஏஜ் பாப்பாங்க அங்கே வெ எடுக்கு லண்டன் போறதுக்குலா ஒரு ஏஜ் குறிப்பிட்ட ஏஜ் இருக்கு படிக்கிறதுக்குமே
அதா அதா அவ போகையில அதா இவங்க என்னன்னா இப்ப டுவெல்த் முடிச்சாங்க டுவெல் த்து முடிச்சுட்டு அங்கிட்டு ஒரு மூணு வருஷமு அந்த புள்ள ரெண்டு வருஷ கோர்சோ தா எதோ பண்ணுச்சு பண்ணி வீட்டுக்கு கூட போகல அந்த பட்ட படிப்பு வாங்கிட்டு நேரா இங்க வந்துடுச்சு
ஹா
அ இவிங்க அத முடிக்
இருந்து இருந்துகிட்டே ட்ரை பண்ணிட்டே இருந்து
ரெண்டு பேருக்குமே ஒரே வயசுதாங்க இவனுக்கு இந்த பிள்ளைக்கு இருபத்தஞ்சுன்னா அந்த பிள்ளைக்கு அவனுக்கு இருபத்தஞ்சா தா இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தா ஒரே மாசம் ஒரே வயசு எல்லா
லண்டன் லா போனா நல்லா செட்டில் ஆயிர்லா குடும்பத்துல
அப்டி நம்ம நெனக்கிறோங்க ஆனா இப்டி எல்லாரு சொல்லி சொல்லி இப்ப எல்லாருமே எறங்கிட்டாங்க அங்க வேலயே இல்லாம
இப்போ வாய்ப்பு கெடக்கிறதே ரொம்பக் கஷ்டமாருக்கு தெரிம்மா
ஆ இப்பப் போயிட்டு இவங்கல்லா முடியல இவங்களால ஆனா இப் இவங்க ரெண்டுப் பேத்தையு தள்ளுங்க ஆனா மத்தவங்க சொல்றாங்க ஏன்னா இவிங்க வந்து உண்மையேப் பேச மாட்டாய்ங்க இருந்தாக்கூட என் தம் தம்பி தா இருந்தாலு உண்மையப் பேசணுமா இல்லையா
கரெக்ட்டு கரெக்ட்டு
அவன் இருந்தாலு இல்லைன்றுவாய்ங்க அவன் வந்து எப்டின்னா அவ அவ சாவிக் குடுத் தாதா இவன் ஆடுவான்
ஓ ஓ அப்படி ஆ புரிதுப் புரிது
ரொம்பக் கம்மியாலால்ல ரொம்ப
ரொம்ப ம் இழுவ ரொம்பப் பெருசாருக்கே
அவன் மாதி தம்பி இல்ல அவன் மாதி இப்ப இப்ப இருக்கவன்னு இல்ல அப்படி இருக்யான் ம்
உங்கள மாரி நானு இந்த ஊரக் கெடைக்குமா துபாய்ல ஜாப்பு அப்ளைப் பண்ணி அப்ளைப் பண்ணிப் பாப்பே சும்மாவே இருக்க மாட்டே இந்தப் பிரச் ச்சனைக்கு அப்றோ நம்ம வந்து சும்மாருக்கூடாது நம்ம எதுலயா விழுந்த எந்திரிக்கனோன்ற ஒரு முயற் சிதா எனக்கிந்த இப்ப சிங்கப்பூர் கம்ப்
போனீங்கன்னாப் புள்ளைங்க
அம்மா அப்பாருக்காங்க என் ஹஸ்பண்டப் போ சொல்ல மாட்டே
அ அ
அவுங்கச் சும்மா கன்ஸ்ட்ரக்ஷன் போய் ஒரு முப்பது நாப் பதாயிரம் தான வாங்குவாரு நம்மப் போயிட்டோனா நமக்கு வந்து நாலேஜ் இருக்கு நமக் இந்த சிங்கப்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சொன்ன மாதிரி எதாவது நம்ம ட்ரைப் பண்ணுவோ இல்ல நா இங்கிருந்தே சிங்கபூர் கம்பெனிக்கு வேலப் பாக்குறேல்ல எனக்கு நாளைக்கு வந்து சர்டிஃபிகேட் குடுப்பாங்கல்ல இத்தன வருஷம் மூணு வருஷமா நா ஒர்க பண்றே
ஆ
எப்டி இருந்தாலு ரிலீவ் ஆகையில ஒரு சர்டிஃபிகேட்டு சிங்கப்பூர் கம்பெனிய பேஸ் பண்ணிதா எனக்குக் குடுப்பாங்க அது ஒருப் பிளஸ்சு சோ அந்த மாதிரி சொர்றே நா என்ன சொர்றே லண்டன்னா நமக்குப் பேக்கிங் அண் பிக்கிங்னு ஒரு ஜாப் இருக்கும் சும்மாப் பேக் பண்றது பழங்களக் கழுவுறது அந்த மாரி வேலக் குடுத்தாய்ங்கன்னாவேப் போதுமே அறிவு உங்கள மாரி இப்ப என்னய மாரி அததா சொல்றே உங்கள மாரி உங்க பேச்சுலயேத் தெளிவுத் தெரியுது அவுங்க அதுக் க்குதான் அவங்க லண்டன்ல இருக்காங்கன் சொன்னோன்னயே நா அதக் கேட்டேன் உங்கட்ட
இல்ல எனக்கு அந்த ஊருக்குப் போறதுக்குலாம் எய்ம் இல்லங்க ஏனா அது க்கு வந்து ரொம்ம அமௌண்ட் கட்டணும் அதெல்லா நம்மகிட்ட அவ்வள வசதி எல்லா அவங்கல்லாம் ரொம் ரொம்ப எம்மா ஐயோ அதெல்லா ஆலோஸ் அவ்ளோதா இல்லங்க அப்பறோ சொல்றே
சிங்கப்பூர்னா இப்பமா இது சிங்கப்பூர்னா நம்ம அக்கொண்டெல்லா காமிக்க வேண்டா இங்கன்னா அக்கௌண்ட்ல எங்கட்ட இவ்ளோ பணோ இருக்குன்னு காம்ச்சுட்டு தா எடுப்பாய்ங்க எனக்தெரியும்
ஆம் அதுதா அதேதா
அததா கேக்குறே ஓகே ஓகே வரட்டும் நமக்கு நல்ல நேரோ இருந்தா எங்கிட்டாவது இருந்து வரும் ம்
அது போக எவ்வளோ கட்டுனாங்கன்னு சரியா எனக்கு தெரியல ரொம்ப நாள் ஆச்சா எனக்கு யாவும் அப்பப்போ மறந்துருவே எல்லாத்தையுமே இரு ரொம்ப
ப்பபடாதிங்க இப் இப்போ நமக்கு இருக்க டார்கெட்டு நம்ம அடுத்து வந்து ரெண்டு பேரும் வெளியூரு ட்ரை பண்றோ
க கண்டிப்பா
என்ன என்ன ஜாப் வந்தாலும் இப்ப எனக்கு வந்து வீட்டு வேலைக்கு கண்டிப்பா நா அப்ளை பண்ண எடத்துல இருந்தே என்னைய வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க பண்நாய்க இன்னொன்னு என்னன்னா படிச்சிருந்தோன்னா இன்னும் பெனிபிட்டு இப்ப நீங்க நைன்து படிச்சிருக்கே இங்க சொல்ல கூடாது நா ஒரு டுவெல்து முடிச்சிருக்கே செர்டிபிகேட்ட மட்டும் வாங்கலேன்னு சொல்லிருங்க
ஆ ஆ ஆ அப்ப அதுக்குள்ள ஜாப்பு தானே குடுப்பாங்க
ஒண்ணுமே இல்ல
இப்ப ஏ
வீட்டு வேல வீட்டு வேலையோட சேத்து கொழந்தைங்களுக்கு நீ சொல்லிக் குடுக்கணும் கொழந்தைங்களோட கொஞ்சோ கம்யூனிகேட்டன் குட் கம்யூனிகேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க எதுமே தெரியாம காம் ச்சுக்க கூடாது எல்லா தெரிஞ்ச மாரி காம்ச்சு பேசணு ஓகே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல நா திரும்ப கூப்புறே
ஆ செரிங்க
ம் ம் ம்